வணக்கம் தோழி கேக்குதுங்ளா செரிங்க தோழி ஆ கேக்குதுங்க தோழி கேக்குதுங்க இப்போ ஒங்களுக்கு வந்துட்டு பிறந்த நாள் அதெல்லா நடந்திருக்கு இல்லைங்ளா திருமணத்துக்கு அப்புறம் முதல் பிறந்த நாள் எங்குறது ஸ்பெஷலா இருந்திருக்கு நெறய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆ அத பத்தி நீங்க சொல்லுங்க தோழி கேப்போ
ஆ ஆ இன்னு என்னோட பிறந்தநாள் வரலங்க தோழி அதுக்குதா வெயிட் பண்ணிட்டு இருக்கோ ஐ எனக்கு என்னோட கணவருக்கு ஒரே மாதத்துல தா திருமண நாள் வரப்போச்சு நா பிறந்தநாள் வரப்போகுது
உம் உம் உம்
திருமணனாலு
ஓ செரி செரி சரிங்க தோழி பரவால்ல உம் உம்
பிளானா தா நாங்க பண்ணலான்ட்டு இருக்கோ ஆனா நாங்க பழகி வந்த நாட்கள்ல வந்து என்னோட ஆ நாங்க வந்து ஒரு ஃபிப்ரவரியில தா எங்களுக்கு எனக்கு வந்து அவங்கள தெரிய ஆரம்பிச்சிது அப்ப வந்து நா சொல்லியிருந்தே உங்ககிட்ட ஒன்ம்ப ஒரு ஒன்பது மாச வந்து எங்களுக்கு வந்து டைம் குடுத்திருந்தாங்க அப்டின்னு அப்டி பாக்குறப்ப எ என்னோட பிறந்தநாள் வந்து வந்திருந்தது
உம் என்ன மாதத்துல வருதுங்க தோழி குறிப்பிட்டு சொ சொல்ல முடியுமா
எந்த மாதத்துலேங்களா அக்டோபர்ல அ அப்போ வந்தப்போ நாங்க ரெண்டு பேரு ஃபஸ்ட்டு என்னோட பர்த்டே தா வந்திருந்தது அப்போ வந்து சர்ப்ரைஸா வந்து என்ன ஊட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க அவுங்க வீட்ல எல்லாத்துக்கு ஓ ஆ என்னோட என்னோட வீட வீட்லயு பெர்மிஷன் வாங்கிட்டு அவுங்க வீட்லயு பெர்மிஷன் வாங்கிட்டு ஏனா நா வந்து அது பக்க பக்கத்துல தா நா என்னோட வேலையு இருந்தது எனக்கு அவங்களுக்கும் அங்க அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரோம் இதுவும் அவங்க அப்பாவே என்னோட கணவரோட அப்பாவே வந்து ஐடியா கொடுத்துருந்துருக்காங்க அஹ் இந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா ஃபர்ஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லிட்டு அ அப்புறம் அவங்க ஐடியா கொடுத்து அப்புறம் அவங்க அம்மாக்கு எனக்கு அவங்க அம்மா செய் சப்பாத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவோட அப் அப்பா வந்து இராணுவத்தில இருந்துருக்கிறாங்க அதனால வட மாநிலத் இத வேலை செஞ்சிட்டுருக்கப்போ அங்கே ஃபுல்ல சப்பத்தின சாப்பிட அப்படுவாங்க அதனால நிறைய வெரைட்டிஸ் வந்து சப்பாத்தியில செய்வாங்க அதெல்லாம் வந்து அது அவங்க பொண்ணு எங்கள் மாமியாருக்கு சொல்லி் கொடுத்துருந்துருக்காங்க அதனால அவங்க நாங்கள் பழகி வந்த நாட்கள்ள அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அம்மாவோட சப்பாத்தி நல்லாருக்கும் அப்படின்னு ஆஹ் நான் ஒரு டைம் கூட சாப்பிட்டதில்ல அன்னைக்கதான் நான் ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்டு கேட்டிருந்தேன் இதுக்காக வந்து அவங்க ஊருக்கு போயிட்டு சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நானால் என்னோடய பர்த்டேக்கு இந்த மாதிரி வெளியில போவோம் அப்படின்னு நாங்கள் வந்து நான் நினைக்க எதிர்பார்க்கல அப்போ திடீர்னு அன்னைக்கு அடுத்த நாள் பிறந்தநாள்ன்னா அடுத்த நாள் பிறந்தநாள்னா அன்னைக்கு நைட்டு நாங்கள் வெளியில தான் வேலை செஞ்சுட்டுருந்தோம் தங்கி என்னோட ஆம் என் கூட இருந்த பொண்ணுங்க கிட்டைல்லா சொல்லி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சர்பரைஸ்ஸா அவுங்க கிட்ட கேக் வாங்கி தந்து ஆ கட் பண்ணிட்டு அப்புறோ ப்போ அன்னிக்கு பன்னெண்டு மணிக்கு சொன்னாங்க இந்த மாரி நாளைக்கு ரெடியா இரு நம்ம வெளியே போலா அப்பிடின்னு அப்புறோ திடீர்னு அலுவலகத்துல லீவு சொல்ல முடியாது சூழ்நிலை ஆயிடிச்சி அப்புறோ ஆ இந்த மாரி ஒடம்பு முடிலன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறோ நா நா வெளியே போய்ட்டு வந்தோ
ம் பரவாயில்லைங்க தோழி
திருமணத்துக்கு அப்புறோ அ இன்னு வரல நாங்க வெயி பண்ணிட்டு இருக்கே
ம் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா அ சர்பரைஸ் பண்ணுவாருந்தா எனக்கு தோணுது எனக் திருமணத்துக்கு முன்பே அப்பிடியே அப்பிடிங்கிறதுனால அப்பிடி ந நாங்க வந்துட்டு என்னோட பிறந்த நாள் அப்போ இவரு வந்து வாழ்ப்பார கூட்டிட்டு போனாரு வாழ்பார கூட்டிட்டு போறேன்னு எப்ப சொன்னாரு அப்பிடின்னா ஆ கரெக்டா இந்த பொண்ணு மாப்பிள வந்து பா பாக்க வப்பாங்க இல்லை ங்களா அப்ப வந்துட்டு கோயில வந்து நாங்க பாத்தோ அப்ப வந்துட்டு எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது எனக்கு இப்பவுமே வண்டி ஓட்ட தெரியாது அப்ப வந்துட்டு எ கணவர்கிட் ட்ட வந்துட்டு எல்லாமே பேசி முடிச்சிடோ ஒரு பத்து நிமிஷோ டைம் குடுப்பாங்க இல்லையா பேச சொல்லி பேசி முடிச்சி எனக்கு ஓகேன் சொ சொல்லியா ச்சே எ கணவருக்கு ரொம்ப சந்தோஷோ சேரி இப்பிடி அலைன்ஸ் வந்து செட் ஆயிருச்சி அப்பிடின்டுனே அதுக்கப்புறோ வந்துட்டு எல்லாரு சப்பல் போட்டு அ வெளியே கெளம்புறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோ எ கணவர் வந்து கேப் புக் பண்ணி குடுத்துட்டு இருந்தாரு ஏனா நாங்க வந்துட்டு இருசக்கர வாகனங்க்த்துல வரல அனால கேப் புக் பண்ணாரு ரெண்டு குடும்பத்துக்குமே இல்ல இல்ல ஒரு எங்க குடும்பத்துக்கு மட்டு புக் பண்ணாரு அப்ப புக் பண்ணு போது யாருமே இல்ல அப்ப நா வந்து கே ட்ட சப்பல் போடு போது உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்பிடின் சொல்லிட்டு ஆ இல்ல எனக்கு ஓட்ட தெரியாதே அப்பிடினாரு ஆனா அவுரு வந்து கார் ஓட்டிட்டு வந்தாரு அது எனக்கு தெரியாது அஹ அதுக்கப்புறோ நா கேட்டே ஐயோ வண்டி கூட ஓட் ட்ட தெரியாது இப்ப வந்துட்டு நா ஒரு சினிமா தேட்டர் கூட போனதுல்ல நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறோ வெளிய கூட்டிட்டு போகோணு அப்பிடின்ன அதுக்கப்புறோ அவர் என்ன சொன்னாருன்னா சேரி நம்ம வந்து கல்யாணத்துக்கப்புறோ வால்பாற போலா அப்பிடின்னாரு முத முதல்ல வந்து வால்பாறதா போலா அப்பிடின் சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறோ சேரி எப்பிடி போறது உங்ளு த்தா வண்டியோட்ட தெரியாது இன்னது சைக்கிள்ள போலானாரு அப்போ இங்க இருந்து நம்ம வந்து சைக்கிள்ள போறதா எங்க இருந்து கோயம்புத் புத்தூர்ல இருந்து வால்பாற வந்து சைக்கிள்ல போறோ ஆ அப்டின்னாரு அதுக்கப்றோ அது சேரினு எனக்கு யோசனையா இருந்துச்சு அவரு சரி என்னு இப்டி சொல்றாருண்டு கடசில வந்து பாத்தா அதுக்கப்புற தா வந்து நாங்க பேசி பழகும் போது சொல்றாரு எனக்கு எல்லா வாகனமுமே ஓட்ட தெரியு எல்லா வாகன இப்ப நா வந்து லைசென்ஸ் வச்சுருக்கே அப்டின்னு பரவாயிலயே அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு எதுமே ஓட் தெரியாது அப்ப இந்த மாரி ஒரு ஆள் கூட இருக்கிறது எப் அவுங்க நமக்கு அட்வான்டேஜிதா அதுக்கப்புறோ சேரினு சொல்லிட்டு கரெக்டா என்னோட திருமணம் எல்லா முடிஞ்சு நாங்க ஊட்டிக்கு பலவாட்டி மல ஏறி எறங்கி எல்லா பண்ணதுக்கப்றோ ஏன்னா நாங்க இருக்க கூடிய ஊர்ல இருந்து ஒரு மூனு மணிநேரந்தா நாங்க எப்பவுமே நம்ம எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே மழ ஏறதுன்னா ஊட்டிக்கு தா ஏறுவோ சேரின்னு சொல்லிட்டு ஒரு டீ டீ குடிக்குறதாக இப்ப எல்லாருமே ஊட்டிக்கு தா அந்த மாரிதா போவோ அப்றோ கரெக்டா திருமணத் தப்ப கேக் வெட்னது எல்லாமே வந்து வால்பாறலதா நாங்க வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆ ஒம்பதா தேதியே போயிட்டோ பத்தா தேதி எனக்கு வந்து பிறந்த நாள் அதுக்கப்றோ சேரின்னு சொல்லிட்டு ஒம்பதா தேதியே போயி ஆ நைட் இரவு ஸ்டே பண்ணி அதுக்கப்றோ பத்து மணிக்கு அவரு எனக்கு தெரியாம வெளிய எங்கயோ போனாரு அதுக்கப்றோ சேரின்னு சொல்லிட்டு நான்ல்ல குளிச்சு ரெடி ஆகுறே அப்டின்டே அப்ப துணிய எல்லா பெருசா நா எதுவு வாங் வழக்கம்போல ஒரு நல்லா இருக்குற துணி மட்டு எடுத்துட்டு போயாச்சு அப்றோ சேரி சொல்லிட்டு சேரி இரு நா வெளிய போயிட்டு வாரே நீ குளிச் ரெடி ஆகுன்னு சொல்லி போய்ட்டாரு அப்பறோ நானு சேரின்னு போய்ட்டு இவர் வர வரைக்கு வெயிட் பண்ணா லேட்டா வந்தாரு ஒரு அர மணி கழுச்சு வரம்போது சேரி ஏதாவது வாங்கிட்டு வந்துருப்பாருன்னு கைய கைய பாத்தா கையி எதுவுமே இல்ல அதுக்கப்பறோ என்னடா து எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்கப்பறோ சேரி நானு சேரி இவரு எதுவுமே வாங்கிட்டு வரல விட்டுருவாரு போல எதுமே நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டாருன்னு நா நெனச்சுட்டு விட்டாச்சு அதுக்கப்பறந்தா வந்துட்டு டென்ஷனாவு வந்துருந்தாரு அப்புற சேரி என்னடா பண்றது சொல்லிட்டு நானு தலையெலா சீவ ஆரம்பிச்டே தலையெலா சீவிட்டு குப்பையில குப்ப தொட்டியில வந்து அந்த வேஸ்டான கூந்தல்லா போட்டு திரும்பு போதுதா வந்துட்டு யாரோ வந்து ஒரு கவர் டெலிவரி பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறோ என்னது அப்டினு சொல்லும் போது இவர் வந்து கரெக்டா வீடியோ எடு எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு கடசில வந்துட் டு கேக்கு அதுக்கப்புறோ எனக்கு இந்த இனிப்பு சாக்லேட்ஸ் எல்ல ரொம்ப பிடிக்கு டைரிமில்க் ஃபைஸ்டாரு ஜெம்ஸு அந்த மாரி சாக்லேட்ஸ்லா ரொம்ப புடிக்கு சாக்லேட்ஸு அதுக்கப்புற வந்து ஒரு டைரி பிங்க் கலர்ல ஒரு பொம்ம போட்ட டைரி அதுக்கப்பற வந்துட்டு சேத் வக்கிறதுக்கு வந்து ஒரு உண்டியல் பாக்ஸ் மாதிரி நீங்க கூட சமூக வலைதளங்கள்ல நெறயா பாத்துருப்பீங்க இப்ப ஒரு ஐநூறுவா போட்டம்னா அதுல ஐநூறுவா அடிக்கணு ஆ அந்த மாதிரி உட் உட்டன் பாக்ஸ் இது அதுக்கப்புற பாத்திங்கனா நெரயா சாக்லேட்ஸ் இருந்தது எப்பவுமே என் கணவர் வந்து சாக்லேட்ஸ்லா வாங்கியே தர மாட்டாரு நா அழுது உருண்டு பெரண்டு இது பண்ணாதா வந்து சாக்லேட்லா வாங்கி தருவாரு சோ சர்ப்ரைஸா நா கேக்காமயே வந்தால்லா சாக்லேட் வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதே கிட்டத்தட்ட ஒரு வாரமா வச்சு சாப்டுட்டு இருந்தே அதுக்கப்பற வந்துட்டு உம் வேற டைரி இது இதுதா முக்கியமான விஷயங்கள் அப்பறோ ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி ஒன்னு இருந்துச்சு மூடி போட்டு அந்த டப்பா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்யூட்டா இருக்கும் அதுக்குள்ள வந்து இந்த ஹேர் பின் அது எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி அவர் வாங்கி குடுத்த எல்லாமே அப்பிடியே வச்சிருக்கேன் பொக்கிஷ மாட்ட இந்த வாட்டி சரி அவரு படேக்கு நாங்க வந்து பெருசா பயங்கரமா பண்ணிருக்கோம் அதுனால பாப்போம் என்ன பண்ணதுல எங்க வீட்ல ரெண்டு பேர் வந்துட்டு கைல சுத்தமா கா சுலாம ஆயிட்டாங்க சரி என்ட ஏதோ கொஞ்ச நஞ்ச காசு இருக்க வச்சு ந பீத்திகிட் இருக்கே நாலாம் உங்கள விட்ட பயங்ரமா சம்பாதிக்கிறேன் அப்டிங்கிற ஒரு மாரி
சேரிங்க தோழி ரொம்ப சந்தோசமா இருக்கு கேக்கம் போது
கண்டிப்பா ஏன்னா வந்து நா எக்ஸ்பெக்ட் பண்ணே இந்த அளவுக்கு இருக்கும் அப்டின்ட்டு நீங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமதான் இருப்போம் படே என்ன இவென்ட் என்ன ஆனா நல்ல ஒரு சர்பரைஸ் பண்ணாரு சொல்லலாம்
அப்டின் தோழி எனக்கும் அந்த திருமண வாழ்க்கைல எனக்கு அவ்ளோக்கு அதுல நம்பிக்கை இல்ல நா திருமணம் பண்ண மாட்டேனு எங்க வீட்ல வந்து ஒரு ரெண்டு வருஷமாவே ஒரே போராட்
ம்
றோம் இல்ல அப்டியே இருக்க முடியும் எனக்கு ஒரு அண்ணா இருக் குறாங்க அப்புற அவுங்களுக் கும் திருமணோ பண்ணணு அப்டின் சொல்லிட்டு எல்லாரு என்னோட உறவினர் கவே என்னோட அம்மா பா எல்லாரு ஒக்காந்து பேசி சாட் தனா இவுங்க வந்தாங்க என்னுடய கணவர் அப்புறோம் அப் அப்பியுமே நா வந்து சொல்லிட்டேன் எனக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு ஒன் இயர் ஆச்சு எனக்கு வந்து நீங்க அவகாசம் குடுக்கணு நா வந்து அவுங்கிட்ட நா பழகி பாத்துட்டு எனக்கு ஓகேவா இருந்தா மட்டு தான் நா வந்து திருமணம் பண்ணிப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப கட் டாயப்படுத்தி தான் ஒரு ஒரு வருஷத் தள்ளி போட்டோம் எங்களோட திருமணத்தை அப்பறோ எங்க ரெண்டு பேத் தோட வேவ் லென்த் எல்லாமே நல்லாருக்கவும் சரி ஓகே நா திருமணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அப்பறோ அதுக்கப்ற தான் எங்களோட திருமணமே நடந்தது
பரவால்லைங்க தோழி பரவால்ல ரொம்ப பொறுமையா இருந்திருக்காரு உங்களோட ஹஸ்
ரொம்ப ரொம்ப பொறுமசாலி அவுங்க இப்ப வரைக்குமே பொறுமைசாலிதா அவுங்க
பரவால்ல ஆ நம்பாளு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையாதா இருப்பாரு என்ன சில சமயம் வந்து பயங்கர கோவ வந்ததுன்னா வந்த மாரி இருக்கு அவங்க வீட்டுல இருக்கும்போது எப்பவுமே அந்த ரூடான ஒரு பிஹேவியர் இருக்கு ஏனா வந்துட்டு அவங்க வீட்டுல தனிய ஒரு கெத்து மைண்டன் பண்ணி வெச் இருப்பாங்க இத்தன வருஷமா ஆனா எங்க வீட் வீட்டுக்கு வந்த வந்துட்டு எனக்கு வந்து கொம்பு முளைச்சுக்கு நா அவன நா ரொம்ப சேட்ட பண்ணுவா ஏ கணவர போய் அடிச்சுட்டு ஓடி வர்றது அந்த மாரி நெறைய சேட்டைகள் பண்ணுவே ஏ கணவனே கலாய்சச்சுட்டே இருப்பே இந்த மாரி வேலையெல்லா நா பண்ணுவே இங்க வந்தா அந்த மாதிரி இரு அவரும் வந்து இப்போ அவரு என்னோட இதுக்கு மாறிட்டாரு இங்க வீட்டுக்கு வந்தா சோ அந்த மாரி அங்க அங்கும் போது அவருக்கு ஒரு தனிய மவுசு இருக்கு எங்கெங்கும் போது யாரு எதுவு கேட்டுக்க மாட்டாங்க கண்டு மாட்டாங்கும் போது ஜாலியா இருக்கு சோ நாங்களுமே வந்து எங்கம் அம்மவுமே வந்துட்டு ஒரு மரும அப்படிங்கிற மாரி தள்ளி எல்லா இருக்க மாட்டாங்க எல்லாருமே அப்படியே ஜாலியா நாங்க எல்லா எல்லாருமே அவரு கிண்டல் பண்ணிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பேரு அவருக்கு வேற ஆனா நாங்க வந்துட்டு ஆரம்பத்துலேயே அன்பு மாரி மகன் அவருக்கு பேர் வச்சுட்டே அன்பு இந்த அ மகாபாரதத்துல வந்து இந்த சனி இவரு சொல்லுவார்ல அந்த இவர் ஒருத்தர் சொல்லுவாரு சோ அதனால அன்பு மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு நா பேர் வச்சே அது அப்படியே சுருங்கி சுருங்கி இப்ப அன்புன்னு மாறிடுச்சு காண்டாக்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்க கூட அன்புன்பு இந்த சேவ் பண்ணி வச்சிருக்கோ அந்த அளவுக்கு நாங்க கிண்டல் பண்ணுவோ அப்படியே போயிட்டு இருக்கு தோழி ஒரு ஒரு கணவர் அப்படிங்கிற ஒரு இதையு தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்டாதா வந்துட்டு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆமா இந்த மாதிரி இது வந்து எல்லத்துக்கு அமயுனு சொல்ல முடியாது லா அதனால நாங்க அமைஞ்சதா அப்படியே அப்படி மாத்திட்டோ அந்த மாரி தா தோழி சேரிங்க தோழி இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைச் பேசுவாங்க தோழி நன்றிங்க தோழி நன்றி ம்